வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ந நல்லா இருக்க தோழி இங்க வீட்ல எல்ல எல்லாம் இருக்காங்களா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க தோழி
ஆ ஆ அப்பறம் சாப்டிங்களா தோழி
ஆ சாப்ட்ட சாப்ட்ட தோழி நீங்க சாப்பிட்டீங்களா தோழி
ஆ சாப்ட்டேன் தோழி அங்க என்ன சாப்பாடு தோழி உங்க வீட்ல
சாம்பாரு உருலகலங்கு பொரியல்
சேர் சேரி எங்க வீட்ல காரக்குழம்பு வத்தல் பொரியல் மாம்பழம் தோழி
ஆ நீங்க மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு
ஆ இப்பதான் தோழி கல்யாணம் ஆச்சு
ஆ பசங்களா எத்தனை இருக்காங்க
இல்ல குழந்தைகள் எதும் இல்ல தோழி எனக்கு
எதோதோ சின்ன சின்ன பிள்ளைதான அப்ப நீங்க
ஆ ஆமா தோழி
ஆ சேரிங்க தோழி இப்ப நகை விலையஎல்லாம் வந்து அதிகமா விக்குதுல
ஆமா
அத பத்தி என்ன நினைக்கிறீங்க
ஆ நக வள தோழி இப்ப உள்ளதுக்கு வந்து விலைவாசி பொருட்களுமே அதிகமாதான் வருது ஆனா இந்த தங்கநகையோட வந்து விலை வந்து ஏறறதுனால என்னன்னா ஆ நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பற்றாங்க செய்யணு நெணிக்கையில கூட ஒரு விஷயங்கள வந்து செய்ய முடியல ஏன்னா அதோட விலைதா அதுக்கு காரணோ அதுக்கு என்ன சொல்றே எல்லாரு யூஸ் பண்ற மாரி அது ஒரு நிர்ணய வில சராசரி விலை கரெக்டா போட்டா கூட எல்லாருக்குமே அந்த பொருள் வந்து பயனுள்ளதா இருக்கு தோழி
ஆ கண்டிப்பா தோழி இப்ப வந்து பழைய காலத்துல வந்து பாருங்க பழைய காலம்னா நா சின்ன பிள்ளையா இருக்குறப்பயே பாருங்க ஒரு கிராம் வந்து நானூறு ரூவா கிட்டத்தட்ட இருந்துச்சு
ம்
அப்பயே எடுத்து சேர்த்துருந்தா கூட நல்லா ஜம்முன் இருந்திருக்கலான் வச்சுங்க இப்ப வந்து ஒரு நம்ம பசங்களுக்கு வந்து சேப்டி பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அந்த நக விக்கிற வெல வந்து
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ இப்ப வந்து பசங்க நம்ம போ இப்ப பொண்ணு வச்சிருக்கோ நம்ம வந்து எப்டி மேரேஜ் பண்ணி குடுக்கறது எப்டி செய்றது அப்படிங்கறத மாரி
ஆமா நீங்க சொல்றது சரிதா இப்ப எங்க வீட்ட பொறுத்தவர ரெண்டு பொண்ணு நா தா இயே இளைய பொண்ணு இன்னு மூத்த பொண்ணு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அக்கா பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பயே வந்து நக வில வந்து ஆ பத்தாயிரத்த நெருங்கிட்டு
ம்
அப்பயுமே கஷ்டமாதா இருந்தது இப்ப வந்து ஒரு கிராம் ரேட்டு பாத்தீங்கன்னா இப் ப என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா பண்ணன்டாயிரத்து ஐநூறு ரூவாய்க்கி எடுத்தாங்க ஒரு கிராம் அப் ப எதுக்கு சொல்றேன்னா இப்ப எ அன்னைய ரேட்டுக்கு வந்து நா கடன் வாங்கி ஒரு பொருள வந்து எங்க அம்மா அப்பா வந்து கொஞ்ச சேர்த்து வச்சுருந்த காசுல வாங்கியிருக்கலா இது இந்த தங்க விலைய ஆ வில வந்து அதிகரிச்சோன்ன கட வாங்கி நக வாங்கி போட்ட மாரி ஆயிட்டு கடனுக்கு கடனு ஆய்ட்டு ஆனா இதோட விலை வந்து நெரந்திரம் கிடையாதுல்ல சரிவு ஏற்படலா ஏற்றமு ஏற்படலா அதுக்கு சொல்ல வரே
அப்டி இல்ல தோழி இப்ப வந்து நகவெல வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு கெடையாது இப்ப வர வர வந்து நம்மஜெ நம்ம ஜெனரேஷனுக்கு அப்புறமா வந்து பாருங்கா நக முதல்ல வந்து நானூறு ரூவா வித்துது படி படி படியா முன்னேறினது தவிர திருப்பி இறங்கியே வரல பாருங்க ஏ இப்போ நம்ம பசங்க காலத்துல வந்து இன்னு ரேட்டு அதிகமா தா இருக்கு இப்பயே வந்து ஒரு பவுனு பாருங்க ஒன்னு அறுவது வந்துருச்சு ஒண்ணு முப்பதுங்கிறாங்க அப்படி இப்டி ஒண்ணு அறுவது வந்து செய்கூலி சேதாரம்லா சேத்து ஒண்ணு அறுவது வந்துருது அப்ப ஆ அப்பனா பாருங்க அப்ப இப்ப எ பொண்ணு வந்து எய்த்து படிக்கிறா அப்ப அவ மேரேஜ் படிக்கிற மேரேஜ் பண்றப்போ வந்து இன்னு எப்டி இருந்தாலு ரெண்டு லட்சம் மூண் லட்சோ வந்துருச்சுங்க ஒரு பவுனு
ஆமா தோழி அப்பனா நீ என்ன பண்லா தோழி இப்ப நா எனக்கெல்லா இன்னு குழந்தைங்களுக்கே நாங் வந்து பிளான் பண்ணல இப்ப கல்யாணம் பண்ணதுனால கொஞ்ச வெயிட் பண்றோ ஆ சப்போஸ் ஆண் கொழந்தையா இருக்கலா பெண் கொழந்தையா இருந்தாலு நம்மள்ட நமக்குன் கொஞ்சோ ஆ தங்க ஆபரணங்கள் இருக்கணு இல்லையா அத வந்து நம்ம சேக்குற மாரி வந்து என்ன பண்ணலா தங்க நாணயங்களா வாங்கி ஒரு சீட்டு மாரி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாமா எனக்கு என்ன பண்றதுன் தெரியல நீங்க உங்களோட அனுபவத்த இருந்தா சொல்லுங்க எனக்கு
அது நான் வந்துட்டு இப்ப வந்து போஸ்ட் ஆபிஸ்லயே பாருங்க அதாவது இப்ப செல்வமகள் திட்ட சே வைக்கிறாங்களா அதே மாரி வந்து தங்கத்திற்கான சேமிப்பு திட்டமு வச்சிருக்காங்க
ம்
அ அது அதுல வந்து இப்போ இப்ப இப்ப இப்ப அம்பதாயிர போட்டீங்கன்னா வச்சீங்களே இன்னைக்கு ரேட்டு என்னவோ இப்ப நீங்க எ என்னைக்கு என்னைக்கு நீங்க ஜூவல்சு எடுக்கிறீங்களோ இப்ப நக எடுக்கிறீங்களோ அப்ப வந்து அதே ரே அன்னைக்கு உள்ள ரேட்ட வந்து அவுங்க புல்லா அமௌண்ட் அவுங்களே பே பண்ணிடுவாங்க
அப்டி இதனல்லா லாபமா மேடம்
ஆ இதனால வந்து நமக்கு தா லாப ஏன்னா நம்ம வந்து கம்மியா அம்பதாயிர ரூபா தானே முதலீடு பண்றோங்க
கண்டிப்பா தோழி ஏன்னா நா இதுவரைக் கு எந்த பிளானுமே நா வந்து இத பத்தி யோசிக்கல ஏன்னாப்ப கல்யாணம் பண்ணி குடுத் தனால எங்க அம்மா அப்பாவே வந்து கஷ்டப்பட்டுதா எல்லா கல்யாணம் பண்ணி எல்லா பண்ணி குடுத்தாங்க அப்படிங்க போது எனக்கு அத இருக்கறத வச்சுட்டு நம்ம எதுவும் அடகு வக்காமலோ விக்காமலோ வச்சுக்கலான் தா ஒரு ஆச இந்த வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து தோணல இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் னுமே இந்த ஆர் டி இது மாரி இதுல வந்து ஒரு சேமிப்பு வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது
ஆ கண்டிப்பா தோழி நம்ம வந்து நகைய வந்து அவசரப்பட்டு விக்கவே கூடாது வேணா கூட பேங்க்லல்லா வச்சிட்டு கூட பத்திரமா நம்ப வட்டி கட்டி வட்டி கட்டி கூட திருப்பி வச்சுக்கலா ஆனா விக்கணும்னு ஆசையேப்படாதீங்க ஏக்கனுமே எடுக்கறதுக்கான வாய்ப்பு கெடைக்காது தோழி நமக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து சரிதா நானுமே வந்து
இல்ல இப்ப வந்து எல்லாமே விலைவாச அதிகமா இருக்கிறதுனால வந்து நம்ம மெயின்ட்டன் பண்றதே ரொம்ப கஷ்டம்தா கஷ் கஷ்டமான சூழ்நிலை தா அப்ப வந்து நம்ம ஜொல்சு எடுக்கறது வந்து ரொம்ப அது ரொம்ப ரேர் ஆயிடு அப்ப
அப்டியா
அதுனால வந்து நீங்க வந்து சேஃப்டியா வச்சுங்க அப்டியே வச்சா கூட நீங்க ல பேங்குள்லா வச்சீங்க தோழி அப்பதா வந்து அதுக்கு சப்போஸ் ஒரு ஒன் இயர் ஆகுதா அதுக்கு வட்டி கட்டி திருப்பி வச்சு திருப்பி வைக்க திருப்பி வைக்க அது அப்டியே சேஃப்டியாவே இருக்கும் நீங்க வந்து நீங்க வேற எங்காது வச்சீங்களோ இது கடைகள்லா அது இல்லல்ல அது மாரி வச்சீங்கன்னா அது போடத்துலா சேத்து நம்ம வட்டியு கட்டி மீக்கவு முடியாது அது விக் விக்கிற ரேட்டுக்கு நம்ம கெடச்சா லாபங்கற மாரி அவங்க யோசி யோசிப்பாங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது ரைட்டு தா இப்ப அப்பனா என்கிட்ட ஒரு கொஞ்ச நக இருக்குன்னா ஆ எல்லாத்தையும் ஒரே எடத்துல வந்து ஒரு ஆர் டியா போட்டுக்கலா இல்லன்னா ஒரு சேவிங்ஸ்ல இருக்கன்னா ஒரு தங்க நாணயமா நீங்க பண்ணிக்கலான் சொல்றீங்க
ஆ ஆமா கண்டிப்பா தோழி
ம் கண்டிப்பா தோழி நானு கொஞ்ச கொஞ்சமா காசு சேத்துட்டு இருக்கே நீங்க சொன்ன ஐடியா வச்சுட்டு நானு அதாவது நம்ம நகையா எடுக்கலாமா தோழி இல்ல வந்து நீங்க தங்க காயனா எடுத்துக்கலாமா தோழி அதோட சேமிப்பு எப்டி இருக்கு தோழி
நீங்க தங்க காயின்னா எடுத்துக்கிட்டா கூட பிறகு கூட அது சரி நமக்கு அ நமக்கு ஃபுல்லா சேத்து வச்சிருந்து நம எந்த மாரி டிசைனிங் தேவையோ அதே மாரி செஞ்சுக்கலா
ஆ ஆ செரி தோழி நீங்க இது மாரி இது மாரி சேத்து வாங்கியிருக்கீங்களா தோழி இது மாரி
இது மாரி நாங்க வந்து ஜுவெல்ஸ் எல்லா வந்து எடுத்திருக்கோ ஆனா ப த்திரமா பேங்கள தா தோழி வச்சிருக்கோ நாங்க கையிலல்லா எதுவு இல்ல அத சேப்டியா பேங்க்ல இருக்கு அ இப்போ அப்றோ எங்க பாப்பாவுக்கு மேரேஜ் பண்ணா டக்குன்னு அது மீட்டு ரெடி பண்ணி ஆ மேரேஜ் பண்ணுலான்னு ஆனா திரும்பிரு எடுக்கல்லா எடுக்குறதுக்கான இதெல்லா கெடையாது என்னா வச்சிருக் இவ்ளோ நக நம்ம வெச்சிருக்கோமா அந்த நகையை வச்சு நம்ம புள்ளைய கரை சேக்கலா ஆனா இதுக்கு முன்னாடி செல்வ மகள் திட்டம் எல்லா பணம் போட்டிருக்கோ தா
ம்
ஆனா அந்த அந்த அதோட சேஃப்டி வந்து அதுக்கு மத்த அந்த தலவிட ஜாமங்கள் எல்லா இருக் குல அத் அதுக்குதா கரெக்ட இரு ஏன்னா அப்யே அந்த அதுவு வெலவாசி அதிக இன்னிக்கி எல்லா இப்பமே ரேட் அதிக தா சாப்புற பொருளலிருந்து எல்லாமே வெலவாசி அதிக தா
செரி இந்த லாக்கர்ல வச்சிருக்கீங்களே தோழி என்னட்டயு வந்து நகைகள் எல்லா இருக்கு நாங்க வந் து மாத்தி மாத்தி குடும்ப உறுப்பினர்லா இருக்கனால மோஸ்ட்லி வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கறதோட செரி அத கொண்டாந்து நம்ப சேவிங்ஸ்காக எடுத்து நம்ம போட்டு கூட பாக்க முடியாதுல்ல தோழி அத கொண்டு லாக்கர்ல வச்சி அதுக்கு வட்டிச்சிக்கி டு அத கடைசி வரைக்கு வாங்கி அது சேமிப்புலயே தானே இருக்கு தோழி இதனால வந்து ம் எப்டி சொல்லுது ஆசைகள் நிறை வேற இல்ல வாங்கி ஒரு பொருள போட்டுக்க முடியல பாருங்க ஆசைப்பட்ட நேரத்துல போட்டுக்க முடியுதா உங்களால
அத அதா தோழி ஆ சூழ்நிலைக்காக போட எப்ப சொல்றீங்க இத சுத்தமா போட முடியாது தோழி அது
ஆ கண்டிப்பா எதுக்காக ஆ எதுக்காக சொல்றேன்னா தோழி ஏன்னா நா புது ம இப்பதா கல்யாண ஆயி எனக்கு ஒரு ஒன் இயர் தா ஆகு து ஆனா இருந்தாலு தோழி என்னுடைய நகையை வந்து இந்த மாரி சொன்னதுக்கு என்னுடைய கணவர் என்ன சொன்னாரு ஆசைப்பட்டு உங்க வீட்டுல வாங்கி குடுத்த நகையை போட்டு கூட பாக்க முடியல அத கொண்டோய் சேமிப்புல கொண்டு அங்க என்னன்னா அத எதுக்கு வாங்கணு அது கடையிலயே இருந்திருக்கலாமே பணமா சேத்து வச்சுருந்திருக்கலாமே அப்டிங்கற மாரி சொல்றாங்க தோழி எங்க வீட்டுக்காரவங்க அத் நாங்க வெக்கல தோழி இன்னு நீங்க இப்ப சொன்னத வச்சுட்டு பேசுறே
ஆ அப்டியா நீங்க போட்டு பாக்குற வரைக்கு போட்டு பாருங்க அதுவே நமக்கு ச சான் ஸ்தான தோழி
ஆமா தோழி இப்ப அதா சொல்றே இப்ப நக இப்ப வச்சிருக்கோம்னா நம்ம அத போட்டு பாத்து ஆ ஒரு எடத்துக்கு இப்ப குடும்ப உறுப்பினர் எல்லா போறோ விசேஷத்துக்கு போறோம்னா நம்மள்ட இருக்கிறத கொஞ்ச போட்டு போனாத தோழி நமக்கு திருப்தியா இருக்கு மத்தவங்க
ந நமக்கு திருப்தியா இருக்குங்குறது தோழி இப்ப ந ஜுவல்ச எல்லா போட்டு போனா மட்டுமே தா வாங்கன்னு கூப்பிடுறாங்க அத பாக்குறீங்களா எல்லா பங்க்ஷன்லு பாருங்க நகை எல்லா புரயாரு போட்டு வராங்களோ அவங்களதா வாங்கன்னு அழைக்கிறாங்க
ஆமா அப்டி பாக்க போனா தோழி எல்லாமே இந்த ஐம்பொன் நகைகள் இப்ப எல்லா பாத்தீங்கன்னா வச்சுக்கே பவுனோட வெல ஏர்னுனா பாத்தீங்கனா எல்லா என்னாப் பண்ணிட்டாங்கனா
ம்
ம் கடைல ஐம்பொண்ணு இந்தனே செட்டு செட்டா விக்கிறாங்களா பொடவைக்கு ஏத்த மாரி கலரு கலரா
அ ஆமாங்க தோழி
இது மாரி வந்து அ ஒ உடை அலங்காரத்திலயு அந்த நகை விக்கிறத வாங்கி போட்டு வரவுங்களுமே அது ஒரு வரி ஒரு பார்வையா இருக்கு தோழி அதே மாரி தங்க நகைகளப் ஃபுல்லா அறிஞ்சிட்டு வராங்க பாத்தீங்ளா அவுங்களுக்கு ஒரு மரியாத இன்னு கொஞ்சோ கூடுதலா இருக்கு
ஆ ஆமாக்கு தோழி எதோ வந் அ அ அது அ சே வணக்கம் தோழி நன்றி தோழி
தோழி கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ அதா தோழி இதனால பாத்தீங்கனா நீங்க சொல்ற மாரி வாதாவா ஆபரணங்கள் வந்து அதிகமா போட்றவங்கதா மரியாத அங்க ஒரு ஒரு எடத் த்துக்கு போனா கூட எங்கேயுமே மதிக்கிறதா இருக்கட்டு நம்மள பாக்கற விதமா இருக்கட்டு உடையு ஆபரணமுந்தா தோழி கண்டிப்பா எடுத்து குடுக்குது
ஆ ஆமாங்க தோழி எங்கயுமே அதுதா இதலா மத்த விஷ்யங்கள் நம்ம வந்து சாதாரமா சேரி நமக்கு ரொம்ப நல்லா இருக்கோ அப்பிட் நம்ம சாதாரமா போனா கூட இவுங்க அத ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க
ஆமாந் தோழி கண்டிப்பா இப்ப நம்பளே ஒரு எடத் த்துக்கு இப்போ போரோமோ எல்லாரு வருவாங்க நா ஒன்னுமே இல்ல இப்டியா போட்டு போ முடியு எத்தனை வீட்ல தோழி சண்டைகள்லா இருக்கு
சண்டைகள்லா நெறயாவே இருக்கு தோழி எங்க எங்க சைடேப் பாருங்க அதா பக்கத்துல எல்லா அப்டிதா வந்து எதாவது ஃபங்க்ஷனுக்கு போன்னா மட்டு ஏ இல்ல எல்லாரு எப்டி வராங்க நா எப்டி போறது அப்டிங்கிற ஒரு இதுதா வந்துருது அந்த மேரி சூழ்நிலைய கொண்டு வந்துட்டாங்க இப் இப்பது இந்த காலத்து இல்லாம அதுக்கு முன்னாடி வந்து சொந்த பந்தங்கள்லா வந்து பாசத்தனால வந்து அரவணிச்சாங்க
ம்
இப்போ வந்து தோழி கா பணத்தானாலதா அரவணிக்கிறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அந்த பணமு ஆபரணமுந்தா தோழி கண்டிப்பா இருக்கு நம்ம அடுத்த அழைப்புல வந்துத் பின்தொடர்வோ தோழி நன்றித்
ஆ நொம்ப நன்றித் தோழி